ஹலோ. ஆஹ கேக்குது உங்களுக்கு கேக். குதா.
ஆஹ கேக்குது.
ஆஹ.
சாப்ட்டீங்களா.
இல்ல இங்க இனிதா போய் சாப்.
பனு. காலையில்ல அஹ. பிரேக்ஃபாஸ்ட்தா முடிச்சுட்டீங்கள லன்ச் சாப்புட்டுங்க.
நா பிரேக்பாஸ்ட்டே இன்னு சாப்புல்ல.
அது கொஞ்சோ கஷ்டம் பிரேக் காலையிலதா நல்லா ரெண்டு பாக்கெட் மேகி வாங்கி. தனியா சாப்ட்டுட்ட. தம்பில்லா ஸ்கூலுக்கு போயி. டாங்களா. நா அம்மா மட்டுதா வீட்டுல இருந்தோ அப்ப. அங்க ரெண்டு. பேர் மட்டு செஞ்சு சாப்ட்டோ. நா நேத்து இன்ஸ்டாகிராம். ல புது மேகி பாத்த கார்லிக் மேகின்னு சொல்லிட்டு.
உஹம்.
செய்யறேன்னு சொல்லி வீட்டயே அந்த அடிப்படியவே ஃபுல்லா நரத்தி போட்டு வன்ட்ட.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
அவங்க சொன்னாங்க நாச். நா சாப்பாடு, கொழம்பு, பொரியல் எல்லாமே வச்ச ஆனா இப். அப்படி நெறையல. ஒரு மேகி செஞ்சு. அப்படி நெரச்சு வச்சிருக்கா பாரு அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தாங்க
த்து வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒரு மேகினோட நூடுல்ஸ் செஞ்சி தரேன் காரமா செலுத்துறேன் அப்படின்னு சொன்னா அவங்க வீட்டுல செஞ்சுட்டு இங்க எடுத்துட்டு வந்தோ அவங்க எடுத்துட்டு வந்து திரும்பியும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்தி அ சடாச்சு அதுக்கப்புறம் எங்கச்சும் ஆம்லேட் எல்லாம் அதுக்கு மேல போட்டு சாப்பலா பாயி போட்டு சாப்படலாம் ஆமா சாப்பிட்டுட்டு இருந்தோம் இன்று காலையிலும் மேகினா அவ்வளவுதான் என் எங்க அம்மா அடிச்சிருவாங்க ஆல்ரெடி ஸ்வீட்டுக்கு ஸ் ஃபுல்லா பம்ப்ஸா வந்துட்டு அதனால காலையில சாப் சப்பாத்தி வச்சிருந்தாங்க எனக்கு சப்பாத்தி குடிக்கல
அது நமக்கு அது ஒரு பிரச்சன இருக்கு அவங்க செய்யறது பிடிக்கலன்னா சொல்ல முடியாது எனக்கு இது எது பிடிக்காது ஏ செஞ்சீங்க அப்படின்னு கேட்க முடியாது சோறு போடுமா அப்புறம் அதனால சைலன்டா சாப் அப்பான் ஒதுங்கிக்கணும் நம்ம சாப் அப்பல்லாம் ந அவங்களுக்கு தெரியவும் கூடாது
ஆமா அப்புறமா இங்கி போய் மதியானம் ஏதாச்சும் இருக்குன்னா சாப்பிட்டுட்டு பேசாம உட்காந்துட்டேன் இன்னைக்கெல்லாம் எங்கேயும் போறத ஐடியாவே இல்ல
ஏ விட மாட்டாங்களா
இல்ல நேத்து சிக்ஸ் தேர்ட்டிக்கு வரேன்னு சொல்லிட்டு செவன் தேர்ட்டிக்கு தான் வந்தேன் வீட்டுல திட்டு முந்த நாளும் வெளியே போனேன் எங்கம்மா டெய்லி இப்படி போயிட்டே இருக்கிற மாதிரி இருந்த துணிய எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடு இந்த வீட்டுல இருக்காத வீடல இருக்கணு கொஞ்ச ஒரு ரூல்ஸ் வேணும் பக்கத்து வீட்டுல இருக்கறாங்களாம் கேக்குறாங்க என்ன பொண்ணு டெய்லி வெளியே போயிட்டே இருக்கா அப்படின்னு
ஏன் அவங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருந்தா நீ அடுத்த வாட்டி அவங்களே வேணா கூட்டிடு போணு இந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கல வேற வேலையே இல்ல
ஆமா எங்க அம்மா துணிய எல்லாம் எடுத்துட்டு போயிருது நேத்தான் சரியான திட்டு வந்து என்ங்க இங்க போனே நீ சொல்லு இங்க போன அப்படின்னு
எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருக்கறது எல்லாத் ஒட்டிக்கிட்டுக்கிட்டே இருக்கிறது
ஆமா ஒ
நாம போய் அவங்க விட் ஒட்டு கேட்கிறது கிடையாது ஆனா நம்ம வீட்டுல என்ன நடக் இருக்து யார்கிட்ட பேசுறோ மேபி நம்ம கால் பேசுறதுக் கூட கூட அவங்க ஓட்டு கேட்டு இருந்தாலு ஓட்டு கேட்கலா
சச அப்போறோம் சொல்லுவாங்க உங்க அம்மக்கிட்ட பாருங்க பொண்ணு யார்டோயோ பேசிட்டே இருக்கா ரொம்ப நேரம ச
பாரு அப்படி சொல்ல மாட்டாங்க என்ன பொண்ணு சும்மா போன் பேசிட்டே இருக்கு என்ன விஷயம் அப்படி ஒரு மாரி கேட்பாங்க ஜாலியா கேக்குற மாரி கேக்குறாங்களாமா எனக்கு சம்ம கோவம் அவங்க ஏதாவது இது ஒட்டிக் கேட்டு பேசும்போது. நேத்து எங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருக்க . நம்மளா. அம்மா நீங்க ஏதாவது கத்துக்கோங்கம்மா. சும்மா எதுக்கு வீட். ல ஹவுஸ் வைஃப் அப்படியே இருக்கீங்க. ஏதாச்சும் சைடா ஏதாவது சின்னதா கத். கத்துக்கோங்க கம்ப்யூட்டர் ரிலேட் எதா கத்துக்கோங்க. இல்ல கிராப்ட்டு ஆரி வொர்க் எதாவோ அந்த மாரி ஏதாச்சும் சின்னதா கத்துக்கோங்க உங்களுக்கு யூஸ். புல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்ருக்க. சாயங்காலோ எங்க அம்மா கிட்ட நா சொன்னது எங்க அம்மாகிட்ட சொல்றாங்க ஒட்டு கேட்டுட்டு. எவ்வளோ இரிட்டேட்டிங்கா இருக்கு. ஹலோ கேக்குதா. கேக்குதா.
ஆஹ கேக்குதா.
ஆஹ கேக்.
ஆஹ சொல்லுங்க சொல்லுங்க . ஏ .
அப்படியா அதா நா எங்க அம்மாக்கிட்ட வந்துட்டு ஏதாவது. கத்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப். புல்லா இருக். குனு சொல்லிட்டு இருக்க அத ஒட்டு கேட்டு வந்து. சாயங்காலோ எங்க அம்மாக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஏதாச்சும் கத்துக்க வேண்டியதான. அதாவது எங்க அம்மா. வாயில இருந்து வர வைக்கணு. என் பொண்ணு அப்படி சொன்னா. ஆ. கத்துக்க சொல்லி அப்படின்னு. இப்ப இதெல்லா பண்றாங்க. பாத்தாலே நிக்க வச்சு உங்களுக்கு எல்லா வேற வேல இல்லையான்னு கேக்கணு போல இருக்கு.
இப்படி எல்லா பண்ணி அதுனாலதா எங்க அம்மா நா நெஸ்ட் வீக் வெளிய போனா போது. இந்த வீக் வெளிய போனேனா அவ்ளோதா. ம்ச் உ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போ அவங்க வீட்டு மொட்ட மாடியில இரு இங்க வா நம்ம வீட்டுக்கு வா நம்ம வீட்டு மொட்ட மாடியில இரு வெளிய. இப்டி கெடையாது. வண்டிய எடுத்துட்டு வெளிய சுத்துற வேல வேண்டா அப்படின்னு.
கேட்டா வந்து பொட்ட புள்ளையான்னு கேக்குறாங்க.
ஆமா நீ ஒரு புள்ள அத ஞாபகோ வச்சுக்கோ அப்படின்னு.
ஞாபகோ வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாப்போ.
ஆமா அது மத். என்னமோ ஒரு மாரி ஹீட்டுக்கு ஃபுல்லா இவ்வளோ ஒரு அலர்ஜி மாரி எல்லா வந்துருச்சா. அதிக சக்தி ஜுஸு. இதெல்லா. அதனாலதா இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு ஆயில்மெண்ட்லா வச்சுட்டு வீட்ல அடங்கி இருந்த. களயா.
பெருசா வந்துருச்சா கொப்பளம் மாரி வந்துருச்சா
கொப்பளம் மாரி இருந்துச்சு கரெக்டா ரைட்டா மேல அப்பர்லிப்ல ரைட்டா மேல வந்துடுச்சு செம்மையா வலிச்சது இதா பேசவே முடியல சாய்ந்தரம் அதான் நீங்க ஆயல்மெண்ட் வாங்க போனீங்கன்னா இவ்வளோ நேரம் சொல் அந்த டஸ்ட் பட்டு டஸ்ட்க் பத்தி இன்னும் நிறைய ஆயிடுச்சு
அப்படியா எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு தடவை வந்திருக்கு கரெக்டா மூக்கு நடு மூக்குலே வந்திருக்கு நடுமூக்குலயையும் இந்த சின்லையும் வந்திருக்கு நான் வந்துட்டு ஏதோ ஒரு நா ஆயில்மெண்ட் மாரி மூக்குலயையும் அங்கயும் போட்டுட்டு உக்காந்துருந்தேன் யாரோ வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு பாண்டா கரடி மாரி இருந்தது எனக் கு நான் கவனிக்காம அவங்ககிட்ட பேசிட்டே இருந்துட்டேன் ஞாபகமே இல்லைய எனக்கு ஆயின்மென்ட் போட்டது அவங்க கொஞ்ச நேரம் வியடா பாத்துட்டு என்ன மூக்குல பாண்டா கரடி மாரி வரைஞ்சு வச்சிருக்கே அப்படின்னு கேட்டாங்க எனக்கு செம அவமானமா போச்சு அந்த அன்னிக்கி நீங்க வந்துட்டு அதுனால தனிய ரூம்குள்ள வச்சு போடுங்க ஹால் வராதீங்க அந்த ஆயில்மெண்ட் போட் டிர்நா
ம் வந்துட்டு நீங்க சொன்ன மாரி தான் இருக்கு
ம் என்னோடது வந்துட்டு பிளெண்டே ஆகல நல்லா வெள்ள கலர்ல பெயிண்ட் அடிச்ச மாரி ஆயிடுச்சு
ஆ
பிளெண்ட் ஆயி கலர் போகும்ல அந்த மாரி போகவே இல்ல சுண்ணாம்பு இந்த மாரி ஆயிடுச்சு எனக்கு ஒரே அவமானமா போச்சு அந்த அன்னி ச
எனக்கும் ஸ்கின் கிட்ட டஸ்ட் பட்டு டஸ்ட் பட்டு வண்டியில போகும்போது டஸ்ட்லாம் நிறைய படுதா அதே மாரி செம் சி வேற அதுனால சீட்டு நல்லா பொறு பொறு பொறுன்னு வந்துருச்சு அதுவும் அதுக்கப்புறம் இப்போ சீட்டுக்கு டஸ்ட் ஒழுங்கா சாப்பிடாம தண்ணி குடிக்காம தலைக்கு எண்ணெய் வைக்காம எல்லாமே சேந்து ரெண்டு பெரிய கொப்பலமா ஒண்ணு கரெக்டா அப்பர்லிப்ல அதுக்கு பக்கத்துல சைடுல வந்துருச்சு செம்ம வலிக்குது ஆயில்மெண்ட் தேச்சிட்டு அப்படியே உட்கந்துட்டு இருக்கேன் காலில பேச முடியல கொஞ்ச நேரம் வாயவே தெறக்கல அமைதி அப்படியே உட்காந்துட்டு மெதுவா அப்பறந்தான் பேச ஆரம்பிச்சேன் ஓகே வாயிடுச்சு இருந்தாலும் தான் வலிக்குது
தொட்டா வலிக்குதா
ஆமா
ஹாஸ்பிட்டல் போனீங்களா இல்ல சும்மா ஆயில்மென்ட் மட்டும் வாங்கி
இல்ல போய் மெடிக்கல்ல போய் கேட்டன் சொன்னாங்க ஹீட்டுக்கு வரதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரம் மாரி ஓன்னு குடுத்தாங்க அது வாங்கிடோம் கிடைக்கனுக்கோ
அப்ப சரி ஓகே இல்ல நாம சும்மா ஏதாவது அயில்மெண்ட் போட்டு அத ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா
ஆமா இல்ல எனக்கு இதே மாரி ஆல்ரெடி வந். இருக்கு ஒண்ணே ஒண்ணு வந்தப்போ ஆஹ இதேதா சாரு சொல்லி கேசிடோட ஒரு ஆயில் மென் மாரி சீறம் மாரிதா ம்ச் அப்போ போ குடுத்தாங்க அது போட்டது ரெண்டு நாள்ள அப்படியே அது ட்ரைஆகி அப்படியே அதுவே. போயிருச்சு. அதேதா இப்போம் வாங்கிருக்க.
ஓ.
அது ரெண்டு நாள்ள போயிருன்னு நெனைக்கிற அதனால ரெண்டு நாளு. அன்னிக்கு வந்தது கூட சீக்ஸ்லதா வந்துச்சு அதனால அது பெருசா தெரியல.
ஓ.
இப்ப வந்து அது அப்பர்லிப்ல வந்து. செய்யிடு ஒதடு மட்டு. அப்ப நீங்க நல்ல இருக்க.
ஒதடு வீங்கிருச்சிங்களா.
டுதா லைட்டா ஒதட்டுக்கு மேல அந்த லிப். லைன் போடுவாங்க லைனர் போடுவாங்கல்ல அந்த எடத்துல. ஆமா.
அப்போ ஹீட்டுக்குதா மழ கிளைமேட் சடன் கிளைமேட் சேஞ்சுனாலையா இருக்கு. இப்ப திடீர்னு வெயிலு திடீர்னு மழனு மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்குல. அதனால கூட இருக்கு எனக். இப்ப வந்துட்டு அப்படி வந்தா காய்ச்சல் வரு.
எனக்கு அவ்வளோ சீக்கிரோ பீவரே வராது. வந்தாலு ஒரே. நல்லா போயிரு ஒரே நைட்டுல போயிரு பீவரு.
அத்த ஸ்கூல் லீவ் எடுக்க முடியாது. எனக்கு மாசத்துக்கு ஒரு லீவு வந்துட்டு மேண்டேட்டரி மாதிரி எடுத்துருவ நானு. எல்லாம மாசோ மாசோ மாசோ மாசோ லீவ். வந்துரு. கள் வந்து லீவு எடுக்க வேண்டியதாயிரு. எனக்கு எடுத்தே ஆகணுன்ற சூழ்நெல வந்துரு. அந்த அளவுக்கு காசு கெடைக்கு. ஆனா ரெண்டு நாள்ல போயிரு.
உஹம். இப்போ இதெல்லா செரி பண்ணண கொஞ்சோ பேசலா கொஞ்சோ பாதிக்கு பாதி முன்னாடி செரி பண்ணணு அப்படின்னு எங்க அம்மாட்ட என்ன எல்லாமோ கேட்டு வச்ச எங்க அம்மா செரி வாங்கித்தர அப்படின்ட்டாங்க. ஓகே அப்டிண்டு நானு வந்துருக்க. ஹலோ...... நன்றி அக். ஹலோ கேக்குதாமா ஆஹ ஆஹ.
ஓகே சடனா கட் ஆயிருச்சு பேசுனது.
ஓஹோ.
இருங்க ஆயில்மெண்ட்லா.
ஆமா செரி பண்ணணு இல்லாட்டினா ரொம்ப கஷ். டந்தா.
ஆமா.
உம்.
சேரி ஓகே எனக்கு ஒரு கால் வ ஆஹ் ஓகே